ஓ
சொல்லுங்க மேடம் எப்டி இருக்கீங்க மேடம்
வணக்கம் நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லாருக்கே மேடம் நீங்க எப்டிருக்கீங்க
நல்லா இருக்கே சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சு மேடம்
என்ன ஸ்பெஷல் இன்னைக்கி
ஒன்னு இல்லைங்க மேடம் மேடம் அ வ ஒய்ஃபு என்ன செஞ்சி குடுத்தாங்ளோ சாப்ட வேண்டியதா மேடம்
ஒய்ஃப் செஞ்சி குடுத்தா சாப்ட்டு தா ஆகணோ நல்லா இருக்கோ இல்லயோ எதுவாருந்தாலு சாப்ட்டு தா ஆகணோ ஓ
அதா அது என்ன கொழம்பு எதுவுமே சொல்லாம சொல்ட்டே பாத்தீங்களா ஒய்ம் ஒய்ஃப் செஞ்சு குடுத்த சாப்ட்டே அப்டீன்னாவே முடிஞ்சுக்கணோ அதுலயே புரிஞ்சு போணோ நீங்க அது என்ன கொழம்பு ரசோ அதலா இல்ல அதலா கேக்கூடாது அவுங்க சாப் சாப்டும் போது ஒன்னு கேள்வி கேப்பாங்க நல்லா இருக்கா அப்டீனு கேட்டா என்ன பதில் சொல்ணோ தெரியுமா நல்லா இருக்கு மட்டுந்தா சொல்லணோ
ஆ
ப்ப எதுவு சொல்லகூடாது பிராக்டிஸ் மேடம் பிராக்டீஸ் மேட் ம மேன்னு பெஸ்ட்டு மேடம் சொல்லுங்க மேடம்
கொறைகள்லா சொன்னா நெக்ஸ்ட்டு சாப்பாடு கெடைக்காது அப்டித்தானே
அ சாப்பாடு கெடைக்கலனா பரவால மேடம் அது பெரிய பிரச்சனையா வரும் மேடம் சாப்பாடு பட்னியா இருந்தர்லா மேடம் அது நம்ம பேசாம இருக்கறதுனால நம் நம்ம மன நிம்மதி வேணு மேடம்
எல்லா வீட்லயு எல்லா ஹஸ்பண்டு இதே மாரி இருந்துட்டா பிரச் சனையே இருக்காதே
பிரச்சன இருந்தா தான நல்லா இருக்கு அப்பப்ப நம்ம நம்ம
அது அப்ப அப்ப பிரச்சனையா இருக்கூடிய எப்பைய் பிரச்சனையா இருக்ககூடாது
நம்ம எப்பயு ஒரே மனநில இருக்க மாட்டோம்ல நம்ம வெளில எதா டென்ஷன்ல இருக்கும்போது கேக்கபோது நம்ம எதாத் ஒளறிடுவோ அப்ப மாட்டிப்பம் மேடம்
அனுபவ கொஞ்ச ஜாஸ்தி இருக்குது போலயோ உங்களுக்
ஆமாங் மேடம் நறைய அனுபவோ இருக்கு மேடம் சொல்லுங்க மேடம் என்ன டாப்பிக் பேசலா சொல்லுங்க
ஏ கியா நீங்க எங்கயாவ்து டூரு ஃபேமிலி மேரேஜ்க்கு அப்றோ வந்து பாத்தீங்ன்னா எங்கியாவ்து டூர்லா போய்ருக்கீங்ளா தமிழ்நாட்ல இல்ல அதர் ஸ்டேட்டு அந்த மாரி இல்ல உங்களோட ப சைல்ட்ஹூட் மெமரிஸ்
மேடம் நா வந்து எ ஏ வேலயே ஊர் சுத்தறது தா மேடம் நா ஊர் சுத் ஆமாங் மேடம் நா வந்து ஜம்மு காஷ்மீர் வரைக்கு போயிருக்கே மேடம் ஒரு நாலஞ்சு கண்ட்ரிக்கலா போயிருக்கே
ஓகே
ஆ ம் தொழிலே வேலயே வேறா பாக்கறதே ஊர்வூடா போறத் தா மேடம் ஃபேமிலியோடும் போவோ டூர் அந்த மாரிலா போவோ நார்மலாவே வந்து நா வந்து எல்லா ஸ்டேட்டும்மே போவே கொஞ்ச கொஞ்ச ஹிந்திய்லா பேசுவே
ஓகே
அ எ டிராவல் பண்றது புடிக்கு டூரா இல்லாம இருந்தாலு ஒரு டிரவல் பண்றது வந்து எனக்கு ரொம்ப புடிக்கு
ஃபேமிலியோட போறது புடிக்குமா
ஆ இப்பதைக்கு சிங்கிளா போனது தா புடிக்குன் சொல்ல முடியுங் மேடம் ஏனா பக்கத்துல ஒய்ஃப் இல்ல அ பக்கத்துத்துல இருந்தாங்கன்னா நா வந்து ஃபேமிலியோட போனதுன் சொல்லுவே மேடம் எப்டி எப்டி சொல்லுன் சொன்னிங்கன்னா
அப்பப்ப நல்ல குடும்பஸ்தரா இருக்கிறீங்க நீங்க
ம் ஆமாங் மேடம் என்ன மேடம் பண்றது வெள் பசங்களோடையு டூர் போவங் மேடம் இப்போ போன வருஷத்துல டே இதுக்கு போனோ ஊட்டிக்கு போனோ ட்ரெயின்ல அப்ப இந்த தர பைய்னுக் போன வருஷோ இதுல பர்த்டே அதுக்கு அ ம துர ராம இது அப்றோ குற்றாலோ திருநெல்வேலி அதெல்லா போனோ பெரும்பாலு கம்பைன் பண்ணி போவோ ஒரு பீச்சா இருக்கு ஒரு இதா இருக்கு அப்டி அப்றோ பொங்கலுக்கு வந்து அ அந்த மாரி அ அ குட் குட்டாலம் போயிருக்கங்க மேடம்
ஓகே
அப்றோ இந்த பொங்கல் வன்ச்சு போல பொங்கலுக்கு வந்து இது சிதம்பரோ சீர்காழி அப்றோ இது ம் பூம்புகார் அப்டி நாலா போனங்க மேடம்
ஓகே
பெரும்பாலு பெரியவங்ளையு கூட்டிட்டு போறனால
கோயில் சம்மந்தமானதா போவீங்களா
இல்ல மேடம் பாதியா பிரிச்சுப்போ ரெண்டு நாள் மூண் நாள் பிரிச்சிருவோ நம்ம தனியா போ முடியாது எங்க வீட்லயு கூப்புட்ணு ஒய்ஃப் வீட்லயு கூப்புட்ணு எல்லா பெரியவங்களா இருப்பாங்க சும்மா டூருக்கு வான்னா வரமாட்டாங்க கோயில காட்னா தா வருவாங்க
ஓகே
கோயில் கூட்டிட் போனா வருவாங்க அப்டி கூட்டிட்டு போலன சண்டைக்கி வருவாங்க நீங்க மட்டு ஃபேமிலியோட புருசனு பொண்டாட்டியு போய்ட்டீங்க எங்கள கூப்புல்லம்பாங்க
ஆனா அவுங்குளுக்கு கொஞ்சம் கூட காட்னு கொழந்தைங்களுக்கு கொஞ்ச காட்னு ஒரு நாள் பெரியவங்ளுக் கோயில் மேடம் ஒரு நாள் கொல பெரியவங்ளுக் கோயிலு ஒரு நாள் வந்து பசங்ளுக்கு பீச்சு ஃபால்ஸ்ஸு அப்டின் கூட்டிட் போயிர்னு ரெண்டு கம்பைன் பண் ணி அது நியர்பையா ரெண்டு கம்பைன் பண்ணிருக்கற மாரி சூஸ் பண்ணிருவ மேடம் அ கொ இந்த இந்த ஃபால்ஸு பீச்சுக்லா பெரியவ்ங்க வர வராங்ளான் கேப்போ வர்ல அப்டினா ரூம்லே படுத்துக்கோங்க யார் வராங்களோ வாங்க கோயிலுக்கு வரவுங்க கோயிலுக்கு வாங்க அப்டின் சொல்லிருவன் மேடம்
ஓகே ஓகே ஆனா எல்லாத்துக்கு கம்பல்சரி நீங்க போயாகணு ஏன்னா அவுங்கள கூட்டிட்டு போறதே நீங்க தான
ஆமாங் மேடம் எல்லாத்தையும் கூட்டிட்டு போணும் மேடம் அதுல்லாம அப்டின்னா நா கூட்டிட்டு போலேனாலும் பிரச்சன மேடம் அ சோ கூப்புலினாலு பிரச்சன மேடம் இப்ப உங்கள கூப்புன்னுன்னா உங்குளுக்கு அக்கா இருந்தாங்கன்னா அக்காவு நா கூப்புன்னு மேடம் அவுங்க ஒரு தங்கச்சி இருந்தா அவுங்களையு கூப்புன்னு மேடம் அப்டி எல்லாத்தையு கூப்ட்டு எல்லாத்தையு ப்ளான் பண்ணி எல்லாத்தையு இழுத்துட்டு போறக்குள்ளாட்டி நா ஒரு டூருக்கு எட்டு நாள் ரெண்ட்டுங்க
இப்ப வந்து பாத்தீங்ன்னா உங்குளுக்கு அந்த டூர்ரு போகணும் இந்த மாரி வெளியில போகணுங்குற ஒரு ஆசையே இல்லாம போய்டுமே
நா நெறைய சுத்தர்னால இவுங்குளுக்கு தாம கூட்டிட் போற இப்ப நா டூருக்கு போறன்னா அ அ ஃபேமிலிக்காவ நா கு டூர் கூட்டிட்டு போறே எனக்காக கெடையாது ஏனா நெறைய நா சுத்துவ இப்ப நா இப்ப பாத்தீங்ன்னா இப்ப இவுங்குளுக்கு வந்து நீங்க வந்து இப்ப திருநெல்வேலிக்கு போ வந்து ஒரு டூருக்கு நெல்லையப்பர் கோயிலுக்லா போயி குற்றால்லாம் போயி கூட்டிட்டு வந்ட்டாங்க ஒரு தடவ போன கூட்டிட்டு போ ஒரு ஒரு சிக்ஸ் மந்த் பிஃபோர்ரே எயிட் மந்த் பிஃபோர் கூட்டிட் போயிட்ட அதுக்கப்பறம் நாலு தர நா வந்து இதுக்கு போயிட்ட மேடம் நெய்யல் நெல்லப்பர் கோயிலுக்கு போயிட்ட நானு
அ ஆ
நாலு தடவ போயிட்ட அவுங்கள அனுப்புனதுக்கப்பு நாலு தர கோயிலுக் போய்ட்டு வந்ட்ட நாலு தரவ இதுக்கு போயி்ட்டு நா நல்லா சுத்திக்கிட்டே இருக்க ட்ராவலிங் எனக்கு எனக்கு வந்து அது ஒரு அவுங்கூட க கு புடிக்கறனால நா நா தனியா போயிருவ எல்லா போயிருவ வச்சுக்கோங்ளே இவுங்குளுக்காக கூட போம்போது என்னோட ஹாப்பினஸ்ஸ பெருசா எதிர்பாக்க மாட்ட அவங்களுக்கு என்ன செய்னோ நம்ளுக்கு ஆல்ரெடி போயிருக்கனால எல்லா ஏரியாவு தெரியு இந்தட்டி ஆட்டோ புடிக்காதா பஸ்ஸு புடிக்காதா ஹோட்டல் பாக்கறதா இங்கங்க எவ்ளோ தூர டிஸ்டன்ஸ் இது எல்லாமே எனக்கு தெரியு அதுனால நா அதுக்கு நா பிளான் போட்டு வச்சுப்ப இங்கேருந்து போம்போது எங்கெங்கெல்லா போதுனு பாத்து வச்சுப்ப நா பஸ்ட் துவா எல்லாமே தெரியுன்னா போயிருக்கனால வந்து எனக்கு அந்த சுத்தி பாக்கல ஆர்வ கம்மியதாருக்கு ஏன்னா ஆல்ரெடி நா பாத் த் தான பாக்க போறோ அவுங்குளுக்கு அது புதுசு இனிமேட்டு எங்க வீட்ல இருக்கவுங்களா திருநெல்வேலி போவாங்களா அப்டின் சொல்ல முடியாது இன்னு ஆறு ஒரு வர்ஷ் ஷமோ ரெண்டு வருஷமோ போவாம கூட போல்லா எனக்கு அப்பிடி கெடையாது நா அடுத்த வாரங்கூட போவ அனால அத எந் என்டர்டெய்ன்மெண்ட்ல கொஞ்ச கவன செலுத்த மாட்டே நானு இவுங்ள காத்துக்கறது இவ இது பண்றதா என்னோட ஃபுல் முழு கவனமு இருக்குமே தவிர நா பசங்ளோட ஜாலியா வெளாட்றது இது இருக்கு அப்பிடின் எனக்குன் தனியா ஒரு அது தனியா வச்சுப்ப நா தனியா போம்போது அந்த என்ஜாய்மெண்ட்லா இவுங்கூட போம்போது செரி அவுங்கூட வெளாடுறதுனாலு அது ஒரு எனக்கு ஒரு அந்த பசங்களோட ஃபேமிலியோட்ருக்குற ஹாப் பினஸ தவர சுத்தி பாக்க ஹாப்பினஸ் வராது அவுங்கூட வெளாண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு என்னடா வேணு வாங்கி குடுக்கட்டு அந்த மாரி அந்த ஃபேம்லி நாங்க தனித்தனியா பிரிஞ்சுதான இருக்கோ நாங்க ஒரே இதுல அதுனால வந்து தேறம்மோது அந்த சந்தோஷந்தா எனக்கு அ அதனால அந்த கோயிலுக்கோல்னா வருவாங்க அ எனக்கு அவுங்க கூட இருக்குறதா
த அவங்களோட சே
ஆ அவுங்க கூட இருக்குறது புடிக்குமே தவர சுத்தி பாக்குறதுல நானு கூட போவே அவங்களுக்கு என்ன வேணுமோ செய்வே நா ஆல்ரெடி அத பாத்திருக்கறனால எனக்கு அந்த அந்த விஷயங்கள்ல கவன செலுத்த மாட்ட நானு
ஓகே
அ அதனால அந்த மாரி போய்ட்டு போய்ட்டு வருவ நா இங்க இப்ப கூட போன திருநெல்வேலி போன அப்பறோ ரா நாக்பூர் போன அந்த மாரி எதா ட்ராவல் பண்டே இருப்ப நாளைக்கு வந்து நா மண்டே சென்னை போ வேண்டியது இருக்கு அது மாரி போவே நா நா நெறைய ட்ராவல் பண்ணுவே அதனால உனக்கு அனுப்புவே அதனால வந்து எனக்கு பெரிய விஷய கெடையாது மேடம் சொல்லுங்க நெறய பிளேஸ் தோழரே நீங்க சொல்லுங்க ம்மா ஆமா ஜாப் ரிலேட்டடா சொல்ற ஆமா ஜாப் ரிலேட்டடாப்பா போம்போது டைம் இருக்குபோது சுத்தி பாக்குறது தான போவே அங்க தேவ இல்லாதது போறது அந்த போறது அந்த மாரி போறது அந்த
இப்ப ஒரு எடத்துக்கு போறோ அப்டின்னா அந்த ஜாப் லெட்டர் அங்க போறோம்னா அங்க ஒரு கோயில் இருந்துச்சன்னா போய் சாமிகும்புட்
ஆமா இப்ப நா இப்ப திருநெல்வேலிக்கு போனேன் சொன்னே பாத்தீங்ளா எனக்கு ஜாப் ரிலேட்டடா போனே காலைல வேலய முடிச்சுட்டு ரூம் போட்டு தங்கியிருந்த வேலய முடிச்சுட்டு சாந்தரோ கெளம்பி நெல்லையப்பர் கோயிலுக்கு போயிட்டு ஈட்டு கட அல்வா வாங்கிட்டு நைட்டு பஸ் புக் பண்ண புக் பண்ணி வந்துட்டங்க அவ்ளதா இந்த மாரி ஒவ்வொரு இதா போவ நானு ஒவ்வொரு ஊரு அந்த ஊருக்கு அங்க இருக்கிறத போய் சுத்தி பாத்துட்டு போவ கோயிலா இருந்தா டெய்லி ரெகுலரா போய்டுவ அது எத்தன தடவ அந்த ஊருக்கு போனாலு ரிபீட்டடா அந்த கோயிலுக்கு போய்டுவ அட்டன் போஸ்ட் வந்துருவே ஆனா ஒரு டூரிசம் இருக்குன் வச்சுக்கோங்களே இங்க இருந்து போ அப்பறனா அப்ப அந்த இடத்துக் திருப்பி ரிப்பீட்டடா போ மாட்ட கோயில்னா ரிபீட்டடா போவ
ஆ ஹ
இப்ப இது திருநெல்வேலிலயே பாபநாச இது அப்பற வந்து ஃபால்ஸு எல்லாமே சுத்தி பாத்துட்டு பாத்திருக்கே ஆனா திரும்பி போவனா போ மாட்ட அது ஃபேமிலியோட தா போவே நானு கோயில்கள் அப்டி கெடையாது யார் வந்தாலு வர்ல்லனாலு கோயிலுக்கு வந்து ரெகுலரா அந்த ஊருக் போம்போது அந்த கோயில ரெகுலரா போய் அந்த கோயிலுக் இந்த கோயிலுக்கு போனா ஆமா ஆமா இந்த ஊருக்கு போனா அந்த மதுர போனா மீனாட்சி அம்மன் கோயிலுக் போயிட்டு வந்துருவ இதுக்கு போனா அந்தந்த ஊருக் ஸ்பெஷல் கோயிலுக்
போய்ட்டு வந்துருவீங்க ஓகே உங்களுக்கு இஷ்ட தெய்வ எதாது இருக்கா
ந
இஷ்ட தெய்வம்
அப்டிலா இல்லங் மேடம் ஏ இஷ்டக் எல்லா சாமிடயு கும்புடுவ எனக்கு வந்து நா கொஞ்சோ கொஞ்சோ இந்த ஜோசியே அது ஜோசின்றத விட அம்மா கொஞ்சோ ஜோசியெல்லா பாக்குற இந்த சாமிய எனக்கு ஸ்பெஷலான வந்து எனக்கு குலதெய்வ வந்து பெருமாள் எனக்கு அதனால திருப்பதி போ பெருமாள ரொம்ப இது பண்ணுவ இஷ்ட தெய்வன்றது முருகர் அதுனால வந்து
தமிழ் கடவுளாச்சே யாருக் இஷ்ட இல்லாம இருக்கு
அதா முருகன் இது அல்லாம ஏ அது இல்லாம நா வந்து என்னோட இது வந்து திருவாதயர் நச்சத்திரனால வந்து அது த்து சிவனோட அவரோட அ நச்சத்திரோ அது அவருக்கு ரிலேட்டடா அதுனால வந்து என்னோட இது வந்து திருவாதர் நச்சத்திரோ
ஓகே
ஆ மிதுனும் இதுக்குன்னா அதுக்கான இதெல்லா பாத்துப்பே டுயுல் இதெல்லா அது கொஞ்சோ அந்த இதுலியு கொஞ்ச கவன செலுத் துவ வி டீப்பாலா போ மாட்டே கேரக்டர் இந்த ராசிக்கு ஒரு கேரக்டர்னு சொல்லுவாங்க பாத் திங்களா இந்த ராசிக்கு இந்த கேரக்ட்ருக்கு அத வந்து கொஞ்சோ தெரிய ஏ ஏ நா இப்டிதா இருப்பே என்னோடய என்னோ ஸ்ட்ராங்னஸ் என்ன என்னோட வீக்னஸ் என்ன எங்க நா தப்பு பண்ணுவேனு அந்த அத வெச்சு அம்மா கொஞ்சோ அந்த ஆர்வொ இருக்குனா எனக்கு சொல்லுவாங்க ஆ அதெலா பா சொல்லுவாங்க எனக்கு அது ஆர்வோ எனக்கு எனக்கு எப்டி ஆர்வோனா நா என்ன பண்ணுவன்னா இ எல்லாத்துலயு இப்ப ஃப்ரெண்ட்ஸ்கல்லா அவங்க நச்சத்ரோ ராசி கேட்டுப்பே அத வச்சுக்கிட்டு இன்னொரு தர எல்லாத்திட்டயு கேப்பே அவங்கள கேரக்டர வந்து இந்த கேரக்டர் இதே மாரிதா இருக்கா இந்த கேரக்டர் கரெக்ட்டா வருதா மேட்ச் ஆவுதா அப்டின்லா பாப்ப நானு அதெல்லா கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட்டட் தீபக் ஜ ஜாதக இன்ட்ரெஸ்ட் கெடயா இந்த ராசிக்காரங்க இந்த நட்சத்திரக்காரங்க இதே மாரி கேரக்டர்ல இருக்காங்களா அப்டின்றதல்லா பாப்ப நானு ஆமா ஆமா அந்த மாரி இன்ட்ரெஸ்ட்டு கோயில் எல்லாமே எல்லா எனக்கு எல்லாமே வருனு வெச்சுக்கோங்களே ஷேர் மார்க்கெட் பாப்பே இது பாப்பே அது ஏ ராச் கு அந்த மாரி ராசி எல்லாத்துலயு கொஞ்சோ கொஞ்சோ கடிச்சு கடிச்சு வைக்கிற மாரி
இப்போ ஷேர் மார்கெட்னா உங்களுக்கு வந்து பாப்பீங்னா நீங்க அதுல வந்து இன்வஸ்மென்ட் எதா பண்றீங்ளா
ஆ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றே இன்னு ட்ரேடர் ஆகல இன்வெஸ்ட்ரா இருக்க நானு
இன்வெஸ்ட்ரா இருக்கீங்க ட்ரேடர் ஆகல
ஆ ட்ரேடர் ஆவல நானு இன்னு அதுக்கு இன்னு பெரிய பெரிய கடல் ட்ரேடர் ஆவன்னா அதுக்கு அந்த கடலுக்குள்ளலா அதுக்கு நெறைய கத்துக்கணு அத லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கே ஆ பட் இன்வெஸ்டரா பண்ணிக்கிட்ருக்கே நா ட்ரேடருக்கான ட்ரேடருக்கான முயற்சி பண்ணிட்ருக்கே அதுக்கான பேப்பர் ட்ரேடிங்லா பண்ணிட்ருக்கே அதுல லேர்ன் பண்ணிட்ருக்கே இன்னமு அதுக்கு அதுக்கான லாங் ப்ராசஸ்க்கா அது அது வந்து இன்னு ஒரு அஞ்சு வருஷோ வரைக்கு லேர்ன் பண்ட்டு அதுக்கான இ ட்ரேடர் ஆறதுக்கான ஒரு எனக்கு நேரோ காலோ அதுக்கான எனக்கு நா கான்ஃபிடன்ட்டா ட்ரேடர் ஆயிரலா அப்டினு நெனைக்கும்போது அதுல பண்லான்ட்ருக்கே
ஓகே
சர் சொல்லுங்க மேடம் நீங்க உங்கள பத்தி சொல்லுங்க
பாத்தீங்னா ஷேர் மார்கட் ஃபீல்லல்லா ஒர்க் பண்ணிட்ருக்கே
ம் ஹும் சொல்லுங்க மேடம்
சோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்கட் கன்சல்டிங் டீம் இருக் பாத்தீங்ளா அதுலதா நா ஒர்க் பண்ணிட்டு இருக்கே அதா இப்ப கேட்டே நீங்க இன்
ம் ம் சரிங்க மேடம்
ஓகே
டைம் முடிஞ்சு நெனக்கிற
அது ஓகே சார் ஓகே நெக்ஸ்ட்டு கால்ல பாக்லா நன்றி
செரி ஓகே நன்றி மேடம்